அ
ஹலோ ஆ சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
ஆ நா ரொம்ப நல்லாருக்குறே நீங்க எப்டி இருக்குறீங்க
நா நல்லா இருக்கே
அப்றோ எப்டி வீட்ல ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க ஒங்க வீட்ல எப்டி இருக்குறாங்க
எல்லாரு நல்லா இருக்கோ
ஓ சேரி சேரி என்ன உங்களுக்கு வெயில் அடிக்குதா இல்ல மழ விழுகுதா
இங்க வந்து எங்களுக்கு வந்து இப்ப வெதர் வந்து கிளைமேட் வந்து இப்போ ரெய்னி சீசன் கொஞ்சோ அப்பப்போ வந்துட்டு போது
ஓ சேரி சேரி எங்களுக்கு வெயிலு இருக்குது மழையு இருக்குது
ஆமா
ஓ சேரி சேரி எனக்கு ரெம்ப பிடிக்கு இந்த மழக்கால வந்துருச்சுன்னா மழையில நெனையறது இந்த மாதிர எல்லா ரெம்பையு பிடிக்கு ஆனா எங்க ஒரு சில சில நேரம் சரியான வெயில்லடிக்குது சில நேரம் பாத்தீங்கன்னா திடீர்னு மேகோ எல்லா இருண்டுகிட்டு மழ வர மாதிரி இருக்குது
எனக்கு எனக்கு நீங்க சொன்ன மாரி மழ எனக்கு வந்து இந்த கிளைமேட் வந்து கொஞ்சோ வெயில் இல்லாம கொஞ்சோ பொகமூட்டமா இருக்கும்ல அந் அந்த மாரி வெதர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கு அதோட காத்து வந்தோனா எனக்கு ரொம்ப பிடிக்கு வெயில் லயே இப்ப நானு வெளில போயிட்டு வர மாரி அது எனக்கு வெளியில நா போம் போது வந்து ரொம்ப கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ணுவே அத ஹாப்பியாவு ஃபீல் பண்ணுவே அந்த மாரி இருக்குது வந்து
ஓ சேரி சேரி எனக்கு வெ வெளியில போனணும்னா அப்போ கொஞ்சோ கஷ்டம்தா மழையில நெனைையறதுக்கு இந்த மாரி இதெல்லா கொஞ்ச நல்லா ஜாலியாவே இருக்கு ஆனா வெளியில போனுன்னு பாத்தீங்கன்னா இந்த இப்ப ஒவ்வொரு எடத்துல எல்லா பாத்தீங்கன்னா பள்ளமா இருக்கு நெறைய தண்ணி கட்டி இருக்கு டூ வீலர்ல எல்லா போனுனா அது பள்ளோ எங்க இருக்குது மேடு எதுன்னு தெரியாது தண்ணி கட்டி இருந்துச்சுன்னா உள்ள போய் மாட்டிக்கிறோ அந்த மாரி பல பிரச்சனை இருக்குது அது மாரி பாத்தீங்கன்னா நெறைய இடத்துல மழை விழுகுறிறதுனாலே வெள்ளோ அதிகமா வந்து வீட் கள்ள எல்லா தண்ணி வந்துடுது அந்த மாதிரி இருந்தாலு கொஞ்சோ பயமாவு இருக்குது
கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து ஆ கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து எங்க பில்டிங்லயே நடந்துருக்கு அ இங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க வந்து நீங்க இந்த மழ டைம்லலா வெளியில போகாதீங்க பட் நாங்க வந்து பில்டிங்ல இருக்கோ மழை வந்து நெறைய வரப்போ வந்து எல்லா எப் பக்கத்து சுத்தி எல்லாமே பில்டிங் தா அந்த ரோட்ல வந்து ஒரு சின்ன கால்வாய வச்சிருப்பாங்க ஆனா என்னன்னா ரோட்டு் தண்ணி ஏதா தண்ணி எல்லா பில்டிங்ல இருந்து போ கண்டினியூஸா மழ பெஞ்சிட்டு இருக்கரத்க்கு எல்லா பில்டிங்லருந்து போக போக என்ன ஆகுது அப்டின்னா அந்த ஹோல் வந்து ஒரு பேப்பரு பேப்பர் ஏதோ ஒரு ஏதாது ஒண்ணு சாக்கட வந்து அடச்சிச்சின்னா அ தண்ணி வந்து லாக்காக ஆரம்பிக்க அந்த மாரி இருக்கப்போ அது பகத்தல போல்ஸ் லா இருக்கு கரண்டு போளு அதுல வந்து நம்மளுக்கு ஷாக் அ தண்ணியில மிதிக்க போ ஷாக் அடிக்குமா என்னனு தெர்ல பயந்திருக்கு அதனால எனக்கு வந்து கொழந்தயில வந்து நா வெளியில போறதனாலே பயந்து பய நா வெளியில போறதனாலே பயந்து பயந்து போவே எதனா எதாவது ஏனா தண்ணில மிதிச்சி ஏதோ சாக் ப்ராப்ளம் வந்துட கூடாது அப்டினு சொலிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்க வீட்டுக் கு முன்னாடியே அந்த மாரி ப்ராப்ளோ இருக்கு அந்த ரோட் நல்லா இருந்தாலுமே அந்த தண்ணி தேங்கித் தேங்கி அந்த மி சொன்ன மாரிதா மேடு பள்ளமா இருந்து அது ரொம்ப அதிகமாயிரு அந்த மாரி இருக்கப்போ வந்து ஒரு நெறய இடத்துல நா போய் நடப் பாத்திருக்கே அ பைக்ல போபோது ஸ்பீடா போக போகு ஒரு சின்னச் சின்ன பசங்கலா என்ன பண்றாங்க தண்ணி வந்து அவுங்க போம்போது அந்த தண்ணி செதற விதோ சந்தோஷதுல வந்து ரொம்ப ஸ்பீடா போறாங்க அந்த எடத்துல வந்து அவுங்க கீழ விழுந்திருங்க
ஆமா அந்த மாதிரி பிரச்சன எல்லா இந்த மழ காலத்தல நெறையவே இருக்குது ஏனா டூ வீலர்ல போம்போது கொஞ்சோ பாத்து போனு இல்ல அந்த மழ தண்ணி மழ தண்ணி தேங்கி இருக்கிற எடோ பள்ளமா இருக் கலா அதல விட்டுட்ட நம்மளு கீழ விழுகற இதெல்லா நெறைய இருக்குது அது போக பாத்தீங்கனா இந்த மழைக்கால த்துல தா நெறைய அந்த கொசு சின்ன சின்ன பூச்சி நெறைய டிசீஸ் பரவுறதுக்குமே வந்து அப்பதா நெறைய வாய் ப்பு வந்து அதிகமாவே இருக்குது ஏனா அங்கங்க தண்ணி தேங்கி இருக்கு பாத்தீங்களா அதுல ஃபுல்லாமே அந்த கொசுக்கள் எல்லா நெறைய உற்பத்தி ஆகி நெறைய டெங்கு மலே ரியா இந்த மாதிரிலா வரு அந்த சமயத்துல நம்மளு சரி நம்ம கொழந்தங்களையு சரி கொஞ்சொ பாதுகாப்பா தா வ ச்சிருக்கணு இல்லாட்டினா பாத்தீங்கனா நெறைய அவங்களுக்கு அந்த டெங்குலா வந்துச்சுனா சின்ன பசங்களால தாங்கவே முடியாது அதலல்ல பிளேட்லெட் செல்லல்லா டக்குனு டக்குனு கம்மி ஆகு அதுக்கு இந்த பப்பாளி எல சாறு இதெல்லா குடுக்கணுன்னு சொல்லுவாங்க அதெல்லா குடிக்கவே முடியாது அவ்ளோ ஒரு கசப் பா இருக்கு அந்த மாரி இருக்கும்போது நம்ம கொழந்தங்களுக்கு அதெல்லா இல்லாம அந்த டிசீஸ்ல்லா வராம பாதுகாக்கணுனா மழ காலத்தல கொஞ்சொ ஜாலியா என்ஜாய் பண்ணாலு இந்த டிசீஸ்ல இருந்து காப்பாத்திகறதுக்கு நம்மள கொஞ்சொ சேஃப்டியாவு பாத்துக்கணு
கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி மழ காலத்தல வந்து நீங்க அந்த சொன்னீங்களே டெங்கு வரு டெங்கு தண்ணி மூலோ வந்து கொசுகள்லா இருக்கு பாப்பா அந்த கொசுகள் வந்து நம்மள கடிச்சி அந்த மாரி வருது அப்புறோ காலரா வரு தண்ணி மூலோ நம்மளுக்கு எந்த அந்த என்ன சொல்லுவாங்க எல்லாமே ச ப்புட எல்லா மிஸ் பண்ணி அந்த மாரி வரப்போ காலரா கு சின்ன கொழந்தகளுக்குளா வயித்தால வாயாலலா போகு ஏனா அந்த டைம்ல வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க எப்பொழுமே வெளியில உள்ள ஃபுட்டு சாப்ட கூடாது இன்னொரு விஷயொ தண்ணி வந்து பாய்ல் பண்ணி தா சாப்டணு அந்த அந் அந்த மாரி நம்ம ஃப் ஃபாலோ பண்ண ப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாரி நோய்லருந்து நம்மள வந்து காப்பாதிக்கலா
ஆமா கண்டிப்பா ஏனா மழைய நம்ம ரசிக்கிறதோடயு இல்லாம அதுல இருந்து எப்டி பாதுகாத் துக்குறதுனு தெரிஞ்சு இருந்துகிட்டாதா அந்த மழைக்காலத்த வந்து நம்ம சேஃபா மூவ் பண்ணவு முடியு ஆனா மழன்றது வந்து நம்ளுக்கு கண்டிப்பா வேணு ஏன்னு பாத்தீங்கனா நெறைய விவசாயிகள் வந்து அந்தன மழைய நம்பி தா இருக்குறாங்க அந்த மழ மழ பெயிற காலங்கள்ல கரக்டான சமயத்துல மழ விழுந்தாதா அந்த பயிர்கள் வந்து கொஞ்சோ நல்லா வளரு நம்மளுக்கு அந்த வருஷத்துக்கு வந்து எந்த வித பாதிப்பு இல்லாம நம்மளுக்கு எல்லா விதமான பயிர்களுமே நம்ளுக்கு கெடைக்கு பருப்பு வகைகள் ஆகட்டு அரிசிகள் ஆகட்டு இல்ல மழை வர்லன்னா அதோட ம் அ வரப்புமே கம்மியா இருக்கு அப்டி இருக்குறப்ப நம்மளுக்கு நெறைய தட்டுப்பாடுகள் வரு விலை விலை உயர்வு அதுனால அதிகரிக்கு. அதுவு போக மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த இப்ப குடிநீர் எல்லா கெடைக்குற ரொம்ப கஷ்டமா இருக்குது அது மாரி நிலத்தடி நீர் ரொம்பவே வத்திருது இந்த வெயில் அடிக்குற வெயில்ல அந்த தண்ணி கெடைக்குறதே கஷ்டமா இரு குது அப்டில்லா இல்லாம இருக்கணுனா மழையு நம்மளு கு ரொம்பவே வேணுதா அந்த மழ காலத்துல பாத்தீங்கன்னா இயற்கையுமே ரொம்ப அழகா இரு க்கு அழகாவு இருக்கு பசுமையாவு இருக்கு அது பாக்குறதுக்கு வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு குளிர் ச்சியாவு நம்ம மனதிற்கு ஒரு அமைதியாவு இருக்கு அந்த மாதிரி இருக்குற சமய த்த நம்ம சேஃபா என்ஜாய் பண்ணிக்குறது நல்லதுன்தா நா நெனைக்குறே.
கண்டிப்பா மழ காலத்துல வந்து இப்ப நா வந்து என்னை நா வந்து ஒரு சின்ன கொழந்தையா இருக்கப்போ எங்க அம்மா என்ன பண்ணாங்க அப்டின்னா மழ காலத்துல வந்து நம்ம வீட்ட விட்டு வெளில அனுப்பமாட்டாங்க. வீட்டுக்குள்ளயே இருப்போ. அ மழ வந்தாலே எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஜாலியா இருக்கு எ ன்னா எங்க அம்மா வந்து எனக்கு ரொம்ப பஜ்ஜி பிடிக்கு ஒரு நாளைக்கு பஜ்ஜி பண்ணி தருவாங்க. மெளகா பஜ்ஜி ஒரு நாள் அப்பள பஜ்ஜி, வாழக்கா பஜ்ஜி அந்த மாரி வந்து, ஈவினிங் ஆயிட்டாலே அவுங்க என்ன பண்ணுவாங்க அந்த பஜ்ஜிக்குள்ள அயிட்டோ போடுவாங்க இப்பவு மழ வந்தா கூட ஏ பொண்ணு சொல்லுவா நா சொன்ன வயசு, சாப்ட பின் என் பொண்ணு சொல்லுவா அம்மா மழ பெய்துமா எனக்கு ஒரு சூடா சாப்டணுமா பஜ்ஜி பண்ணி தாங்கமா எப்டிப்பா
ஆமா அதுவு உண்மதா ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த மழை காலத்துல நம்மளுக்கு ஏதாச்சு சூடா சாப்டணுனு தோணு இப்ப நம்ம மட்டு தனியா இருந்தா நம்ம கொழந்தைங்க கேப்பாங்க நம்ம ஒரு இதுல செய்யாம விடலா ஒவ்வொரு நேரோ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சாய்ங்காலோ டீ குடிக்கு போது ஒரு வடையா இருக்கட்டு இல்ல கேப்பரோட்டீ இந்த மாரி நறயா வெரைட்டீஸ் வந்து நம்மளே பண்ணி சாப்டுவோ அதுவு அம்மா கையால பண்ணி தரதுன்றது வந்து அது ஒரு தனி ஸ்பெசல். நல்லாதா இருக்கு அது மாரி இப்ப நறயா இடத்து த்துல பாருங்க அந்த தண்ணி வந்து சுத்தமாவே இருக்க மாட்டிது மழ தண்ணியே வந்து அந்த சாக்கடை தண்ணி எல்லாத்தயுமே ஒன்னு போல மிக்ஸ் பண்ணி வி றாங்க அனால நம்மளுக்கு குடிக்கறக்கு சுத்தமான தண்ணியு கெடைக்க மாட்டுது ஆனா இந்த மழை விழுந்துச்சுன்னா அந்த சுத்த ஆளுக்கான தண்ணிய எல்லா கொஞ்சோ அந்த இதாகி சுத்தமான தண்ணி வந்து நம்மளுக்கு கெடைக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நறைய இடத்துல இப்ப, தண்ணி இல்லன்னு சொல்றாங்க ஆனா அ நிலத்தடி நீர வந்து அவுங்க சேமிச்சு வைக்காம விட்டறாங்க பின்னாடி காலங்கல்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தண்ணி பிரச்சன வந்து அதிகமாவே இருக்குது வெயில் காலத்துல வந்து அ எப்ப மழ விழுகுதோ அப்ப வந்து அந்த மழ தண்ணிய சேகரிச்சு வச்சு கிட்டாங்கன்னா அவுங்களுக்கு கோடை காலங்கள்ல வந்து எந்த ஒரு தண்ணி பிரச்சனை இல்லாம இருக்கு அதுக்கு மாரி நம்ம வீட்லயுமேவு அந்த மழ விழுகற தண்ணிய மழை நீர் சேமிப்புன்னு சொல்ட்டு முன்னாடி வச்சிருந்தாங்க அதெல்லாம் அப்போ ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க, எல்லார் வீட்லயுமே பண்ணாங்க ஆனா இப்பயு அதை மெயின்டெயின் பண்ணி வச்சு மாத்திகிட்டாங்கன்னா வெயில் காலத்தில் எந்தவித தட்டுப்பாடு இல்லாம
கண்டிப்பா இப்பவு நாங்க அதை மெயின்டென் பண்ணிதா வச்சிருக்கோ. ரெண்டு மழ நீர் தொட்டி வச்சிருக்கோ. இந்த பாத்திர வெளக்குற தண்ணி எல்லாமே அந்த கால்வாய் அப்றோ குளிக்கிற தண்ணி எல்லாமே அந்த ஊரு மழைநர் தொட்டில போய் உளுற மாரி உள்ள கனெக்ஷன் பண்ணிருக்கோ இன்னொன்னு வந்து நார்மலா அந்த மச்சர மரத்துல இருந்து விழுற தண்ணி வந்து வச்சிருகோ ஏனா அந்த தண்ணி வந்து பூமிக்கு போப்போக நம்ம வந்து நம்ம ஆத் தண்ணி இல்லாத நேரத்துல வந்து போர் தண்ணி யூஸ் போது இந்த வந்து பூமிக்கு வந்து தண்ணி போகூ இதே மாரி வந்து இப்போ ரீசண்டா எங்க வீட்ல வந்து நாங்க போர் வில்லேஜுக்கு வரப்போ வந்து அந்த வீட்ல போர் போடல. போர் போட்டிருந்துச்சு பட் தண்ணி இல்ல சுத்தமா இல்ல ஒரு பத்து நிம்ஷோ கூட வறதுக்குஞ அதிசயோ ஏன்னா முந்திரு மழ காலத்துல வந்து என்னன்னா தண்ணி போர் போட்டா நல்லா வரு ஆனா மேலும் மே மாசோ அந்த மாதரி மார்ச் செய்ப்பறலனா எனக்கு தண்ணியே இல்ல! இப்போ நா என்ன பண்ணன வெளி வெளிப்பம்புல தண்ணி வரணும்ல தண்ணி எடுத்து என்ன பண்ண அந்த போருக்குள்ளேயே விட் விட்ட ஏன்னாஅந்த வேஸ்ட்டா போற தண்ணிய வந்து நம்ம அதுக்குள்ள விட்டோம்னா அது பூமியில போய் எறங்கும்! பூமில பூமியில் தண்ணி போய் ஃசேவாகு நம்மளுக்கு மட்டுயில்ல எல்லாத்துக்குமே யூஸ் ஆகன்னு சொல்லிட்டு, நா ஒரு ரெண்டு மணி நேரோ டெய்லியு இந்த தண்ணி வேசஸ்ட்டா போற தண்ணிய வந்து டியூப் போட்டு அந்த போருக்குள்ள விட்ருவே ரெண்டு மணி நேரோ அது அது ரெண்டு மணி நேரம் எவ்வளவு ஸ்பீடா வந்தாலும் ஒரு ட்ராப்ஸ் தண்ணி கூட இருக்காது
ஆ அந்த மாதிரி பண்ணி வச்சுட்ட. நம்ம வீட்டு ஆ வீட்டு பக்கத்துலயு தண்ணி எங்கேயு தேங்காது நம்ம தண்ணிய சேமிச்சு வச்ச மாதிரி ஒரு இதுவு இருக்கு தண்ணி அங்கங்க தேங்கிச்சின்னா தான இந்த கொசு தொல்ல இதெல்லாமே நெறையா இருக்குது தேங்காம நம்மளே இந்த மாதிரி ஒரு மழை நீர்வா அமைப் பெல்லா பண்ணி வச்சுக்கிட்டோனா நம்மளுக்கு கோடை காலங்கள்ல வந்து தண்ணி தட்டுப்பாடுகள் இல்லாம நம்ளுமே அந்த தண்ணிய யூஸ் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு நிலத்தடி நீர சேத்து வச்சுட்டு போற ஒரு வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கெடைக்கு ஏன்னா நம்மளுக்கே இப்ப முன்னாடி காலங்கள்ல்லா யாருமே தண்ணி வந்து வெலை குடுத்து ஆ அதாது விலை குடுத்து வாங்குனதே கெடையாது ஆனா இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல பாருங்க நம்மளே தண்ணி வந்து வெலை குடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழல்ல தா இருக்கோ நம்ம கொழந்தைங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இல்லாம நம்ம நிலத்தடி நீர வந்து சேத்து வெக்கணுன் நெனைக்கிற
கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி நம்மளு இல்ல இனி இனி இனி வரும் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணு மறுபடியு நீங்க வந்து யாரு வீட்டுலல்லா மழைநீர் தொட்டி சேமிச்சு வைக் க்கல நீங்க அத பண்ணணு அப்டின்னு சொல்லி சொன்னா மட்டுந்தா நம்ம வந்து நீர் மழை நீர் என்ன சொல்வாங்க தண்ணி வந்து வற கொடம் வறண்டு போகாம இருந்து அந்த மரங்கள் செடிகள்ல்லா நல்ல செழிப்பா வளரு வளர்வதன் மூலம்தா நம்மளுக்கு வந்து மழையும் வந்து நம்மளுக்கு வந்து மழை பெய்ய வாய்ப்பு அதிகமா இருக்குது இந்த மாதிரி இருக்கப்போ வந்து நம்ம பூமி வந்து ரொம்ப செழிப்பாவு இருக்கு
ஆமா கண்டிப்பா நம்ம பூமியு செழிப்பா இருக்கணு நம்மளு எதிர்காலத்துல தண்ணி தண்ணிய சேகரிச்சு வைக்கணு அப்டின் சொன்னா இந்த மழ தண்ணியெல்லா நம்ம சேகரிச்சு வச்சுக்கிட்டா நம்மளுக்குமே நல்லது சேரிப்பா ஓகே நா இன்னொரு நாள் உங்ககிட்ட ஃப்ரீயா பேசுற ஓகே பாய்
தோழி நமக்கான நேரம் முடிந்துவிட்டது